தோழி
வணக்கம் தோழி சாரி மன்னிசுருங்க கொஞ்சோ கட் ஆயிடுச்சு
ஆ ஓகே தோழி
ஆ அதுதா அந்த வந்து ஒட்டகோ அத பத்தி பேசிட்ருந்தோம்ல ஆமா அது வந்து ஆ ஓகே ஓகே அது வந்து ஒட்டகம் வந்து மேக்சிமம் வந்து எங்க சைடு வந்து ஆடு மாடுதா குடுப்பாங்க நீங்க சொல்றீங்ள உங்க ஊர் சைடு ஒட்டகோ அப்டின் சொல்லிட்டு அதும் பண்ணுவாங்க அந்த ஒட்டகத்துக்கு பல்ல நாங்க வந்து ஆடு மாடு அந்த மாதிரி குடுத்து கறி அ அறுத்து கறிய வந்து சொந்த பந்தங்களுக்கு அந்த மாதிரி குடுக்கு அதுதா
ஓ ஓகே தோழி ஓகே தோழி ம் அது மட்டு இல்லாம வேற சமையல் பத்தி பேஸ்லா தோழி சமையல் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க
சமையல் வந்து மேக்சிமம் நா எல்லாமே பண்ணுவே பிரியாணி அந்த மாதிரி சாம்பாரு கூட்டு பொரியல் எதுனாலு பண்ணுவ ஆனா பட் இந்த இந்த மாதிரி ட ட்ரை பண்ணுவாங்கல்ல இந்த ப்ரொவ்னி இந்த பேக் க பேக் ஐட்டம்ஸ்லா நம்மளுக்கு பண்ண தெரியாது ஓன்லி சமையல் அடுப்புல நம்ம என்ன பண்ண முடியுமோ இந்த சாம்பார் குர்மா ஆ அந்த மாதிரி எல்லாமே நா பண்ணுவே கொழம்பு கிரேவி சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி எதனாலு பண்ணுவே நீங்க எப்டி சிஸ்
ஆ நானு ஆ பண்ணுவே தோழி எனக்கு தெரிஞ்சது வந்துட்டு சைவம் வந்துட்டு நா நல்லா பண்ணுவே அசைவம் வந்துட்டு எனக் கு அந்த அளவுக்கு வராது தோழி
ஓ ஓகே ஓகே
அ பொதுவா அந்த சிக்கன் அ அதெல்லா பாத் தீங்க அப்டின்னா ஓரளவு மினிமலா தா நா பண்ணுவே தோழி
ஓகே ஓகே
அதனால பாத்தீங்க அப்டின்னா அந்த ஃபிஷூ அதெல்லா ஃபிஷூ இது இந்த இறால்லா நா இதுவரையு சமைச்சதே கெடயாது ஆ இறால்லா பாத் தீங்க அப்டின்னா ஆ எனக்கு அது சாப்ட்டது எ ஒன் டைம் சாப்ட்டே எனக்கு அது செட் ஆகாத மாதிரி தோணுச்சு அதனால பாத்தீங்க அப்டின்னா நா அதுக்கப் றோ இறால்லா பண்ணவே இல்ல தோழி
நானு எனக்கு இல்ல இல்ல எனக்கு இறால் பிடிக்காது அனால நா பண்ண மாட்டே பட்டு நானு வெளிய வந்து சாப்ட்டுருக்கே ஆ ஆ அது வந்து கொஞ்சோ இந்த லப்பர் மாதிரி ஒரு மாதிரி இருக்குன் நெனைக்கே அந்த வந்து ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக் குமா எனக்கு அது என்னவோ பிடிக்கல மா இந்த இறாலு நண்டுல்லா சொல்லுவாங்கல்ல அந்த நண்டுமே எனக்கு செட்டா காது மத்தபடி பிஷ் எல்லா பிஷ்மே சமைப்பே கடல் மீனு எங்க ஊர்ல வந்து இந்த வறால் மீனுன் சொல்வாங்கல்ல அது வந்து அதிகமா கெடைக்கு எங்க சைடு ஆமா மா அதுல வந்து முள்ளு ஆக அவ்வளவா இருக்காது நம்ம சின்ன கொழந்தைங்களுக்கு வந்து அது குடுத்துக்லா அனால வந்து அது வந்து அ ஒன் கே ஜியே ஐநூற் ரூபா அந்த மாதிரி இருக்கு அதுல வந்து நம்ம கொழம்பு வச்சுக்லா ஃப்ரை எதுனாலு பண்ணிக்லா அது வந்து பசங்களு எ பசங் ங்களு விரும்பி சாப்படுவாங்க ம் ஓ ஓகே உங்க சைடு எல்லா மீனுமே கெடைக்குமா
ஆ கெடைக்குந் தோழி எனக்கு மீன் வகைகள்லயு பேர் தெர்ல
ஓகே ஓகே நீங்க அப்ப ஆ நீங்க நான்வெஜ் அவ்ளவா சாப்ட மாட்டீங்களா அப்போ
நா வந்துட்டு நான்வெஜ்ஜூ கொஞ்சோ முன்னாடி எல்லா பாத்தீங்க அப்டின்னா ஒரு ஒன் இயரா தா இப்ப நா சிக் சிக்கன் இதெல்லா சாப்ட்டுட்டு இருக்கே அதுக்கு முன்னாடிலா பாத்தீங்க அப்டின்னா நா நான் வெஜ்ஜே கொஞ்சோ அவாய்ட் பண்ணிருந்தே தோழி இப்பதா டக்குன்னு பண் சாப்ட்றே
அப்டியா நீங்க இப்டி சொல்லும் போதா எனக்கு ஞாபகோ வருது காலேஜ்ல எ ஃப்ரெண்டு ஒருத்தங்க அப்டி தா ஆ அவ வந்து இது ஆனா வந்து நா எப்டி சொல்றது நான்வெஜ் சாப்புடுவா இந்த பிராமணனா அப்டி சொல்ல முடியாது பிராமணர் அப்டி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கெடயாது ஆனா அவளுக்கு வந்து புடிக்காது இப்ப நீங்க சொல்றீங்கல்ல சிக்கன் வந்து சாப்ட மாட்டே அப்டின்ட்டு ஆ அந்த மாதிரி அவ வந்து சிக் சிக்கன் அந்த மாதி சாப்ட மாட்டா எக்க சாப்டுவா சிக்கன் ஒரு கா முன்னாடி சாப்ட்டு இருந்தாலா எடைல இப்ப ஸ் ஸ்டாப் பண்ணிட்டேன் சொல்லி இருந்தா ஒருக்க நாங்க என்ன பண்ணோ ஒரு வீட்ல மொத்தமா வந்து மீட் பண்ணோ மீட் பண்ணும் போது இது இந்த பிரியாணிக்கு சம்பல் இருக்குல்ல ஆனியன் ரைத்தான் சொல்லுவாங்கல்ல ஆ அதுல வந் து அதுல வந்து என்ன செஞ்சோ சிக்கன நல்லா மிக்ஸ் ஸ் பண்ணி ஆ மிக்சில அரச்சு அதுல வந்து மிக்ஸ் பண்ணிட்டோ மிக்ஸ் பண்ணி அவள சாப்ட சொல்லிட்டோ அவ வந்து சாப்ட்டுட்டா சாப்ட்டுட்டு அதுக்கப்புறந்தா ஐயோ அப்டின் சொல்லிட்டு பாக்கும்போது நாங்க அதுக்கப்றோ உண்மைய சொல்லிட்டோ அவ சாப்ட்டுட்டா சரிதா நம்மளுக்கு வந்து இதா இருக்கு சரி அவ வந்து ஒரு இதுல இருக் க்கான மூஞ்ச இப்டி குடுத்துட்டமே அப்டின்னு சொல்லிட்டு சொன்னமா அதுக்கப்றோ அப்டி ஓடி அம்படியே துப் பிட்டா சோ நீங்க இப்ப சொல்லும் போது எனக்கு அதெல்லா ஞாபகம் வருது
ஓ ஓக்கே தோழி ஓக்கே தோழி நா எதுனால அப்டின்னா கொஞ்ச நாள் எனக்கே சாப்ட்டு பாத்து செட் ஆகாத மாறி இருந்துச்சு அதுனால விட்டுட்டே அதுக் அதுக்கப்றோ வீட்ல உள்ளவங்க எல்லா ஃபோர்ஸ் பண்ணி நா வனா சிக்கன் வறுத்து தரே சாப்ட்டுப்பாரு அதெல்லா நல்லா தா இருக் அப்டி இப்டின்னு பேசி சிக்கன் வறுத்து ஒரு வாட்டி சாப்ட்டதுல இருந்து அப்றோ ருசி நாக்ல ஒட்டிக்கிச்சு
ஒட்டிக்கிடுச்சு ஆ ஆனா சிக்கன் சாப்பிடாத வரைக்கு நல்லதுதா உம் அது ஏனா பிராய்லர் கோழிதான இப்ப வருது அது எதுமே சாப்பிட கூடாது பண்ண சொல்றே அது எல்லாமே உடம்புக்கு கெடுதலு அப்டி இப்டின்ட்டு என்ன ரிஸ்க் எடுத்துக்க வேண்டா ம் நம்மளுக்கு இப்போதைக்கு நாட்டுக்கோழி எங்க கிடைக்குது நாட்டு கோழியு வந்து அவ்வளவா கிடைக்கிறதில்ல கிடைக்கறது எல்லாமே பிராய்லர் தா நானே வந்து ரொம்ப சாப்பிடுவே சிக்கன் வந்து ஏன்னா எப்படியாச்சு கொஞ்சோ கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனைக்கிறே கொஞ்சோ கம்மி பண்ணணு கம்மி பண்ணனு அப்டின்ட்டு எனக்கு அந்த சிக்கன்ஸ் அதிகமா ஏதாவது எடுத்துட்டாலே கொஞ்சோ ஸ்டொமக் பெயின் வர்றது அந்த மாதிரி எனக்கு சிம்டம்ஸ் காட்டிரு அத கொஞ்சோ கம்மி பண்ணணும்னு தா நெனைச்சிருக்கே நானும் அதுக்கு பல்லா நம்ம வந்து மட்டன் அந்த மாதிரி எதுனாலு எடுத்துக்கலா பிஷ் வகைகள் எதுனாலு சாப்ட்டுக்கலா நம்மளுக்கு வந்து சிக்கன் அப்டிங்கும்போது கொஞ்சோ அது கேடுதா ஆனா டாக்டர்லா எத சொல்றாங்க அதுலதா புரோட்டீன் இருக்கு அப்படிங்றாங்க என்னா சிஸ் உம் அப்டியு சொல்றாங்க ஒரு சிலர் வந்து இந்த யூட்யூப் ப்ல. எல்லா சொல்றாங்க இது வந்து பிராய்லர் வந்து இது சாப்டக் கூடாது சாப்ட்டம்னா சின்ன குழந்தைகள்லா பெண் குழந்தைகள் எல்லா சீக்கிரோ வயசுக்கு வரதெல்லா அந்த அதனால தானே சொல்றாங்க
ம் ஆமா தோழி அப்டிதா சொல்றாங்க உம் அதனால நம்ம கொஞ்சோ தவிர்த்துக்கிறதும் நல்லதுதா பெண் குழந்தைகள் வந்துட்டு இப்ல எங்க வீட்டு பக்கத்துல எல்லா வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சிக்ஸ்த் படிக்கும்போதோ பிப்த்து படி படிக்கும் போதெல்லா டக்குன்னு வந்துட்டு பெரிய பொண்ணா ஆயிர்றாங்க இதனால பாத்தீங்க அப்டின்னா
அதேதா அதேதா உம்
அவங்க பாவோ அந்த வயசுல இருந்தே நமக்கு இது பண்றது கஷ்டோ ம்
ஆமா அவங்க வந்து அந்த டயத்துலதா வெளிய விளாட்டுறது அந்த மாறி ஒரு தாட்ல தா இருப்பாங்க திடீர்ன்டு நம்மள வந்து இப்டி உட்கார வச்சுட்டாங்களே வீட்டுக்குள்ள அப்டின்னு சொல்லும் போது ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாதா இருக்கும் இப்ப நம்ம சின்ன பிள்ளையா இருக்குபோதல்லா நால்லா நையன்த் ஸ்டேண்டர்ட் அப்டி இருக்கும் போதுதா பெரிய பொண்ணு ஆனே இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லா செவன்த் சிக்ஸ்து பிப்துல எல்லா ஆயிற்றாங்க எல்லாமே வந்து ஃபுட்டு சேஞ்சுலதா அப்டி இருக்குது எதுவுமே வந்து இப்ப ஹெல்த்தியான ஃபுட் டு கிடைக்கிறது இல்ல இல்ல அதுவு இல்லாம ஜங்க்புட் எல்லாமே ஜங்க்பட் இந்த சவர்மா ஷேன் வெச்சு அந்த மாதிரி சாப்டும் போதோ பீஸா அந்த மாதிரி சாப்பிடுபோது அவங்களுக்கு வந்து உணவு முறைகள் மாறுறதுனால அப்டி இருக்குது என்னாம் சேரி நீங்க என்ன சாப்ட்டீங்க மதிய என்ன சமையல்
ஆ உணவு முறைகள் அப்படித்தா மாறிக்கிட்டு இரு இன்னைக்கு மதியானம் பாத்தீங்க அப்டின்னா ஆ ரசந்தா வச்சே சாதம் ரசோ அது மட்டு இல்லாம கத்திரிக்கா பொரியல் யல் பண்ணிருக்கே தோழி அதானது ஒரு ஐடியாவுல இருக்கே நீங்க என்ன அங்க என்ன சமைக்கலாம்னு ஐடியாவுல இருக்கீங்க
ஓ சூப்பர் சூப்பர் இங்கே வந்து நைட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து நோன்ம்பு வச்சுருக்கோம்ல நாங்க நோம்பு வெச்சுருக்கிறதுனால இப்ப டிஃபன் ஏதாச்சு இட்லி தோசை இந்த மாதிரி ஏதாச்சும் ரெடி பண்ணி சாப்பிடணும்னு நினைச்சிருக்கோம் நாளைக்கு தானே பக்ரீது கொஞ்சம் ஸ்பெஷலா ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம் பிரியாணி ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கோம் ஆல்ரெடி நேத்து நைட்டு தான் சமையல வந்து சிக்கன் சுக்கா சிக்கன் கட்டியா வச்சோம் மிளகு கறின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாறி வச்சு அது ரசம் வச்சு நாங்க காலைல அதிகாலல சாப்பிட்டுட்டோ நாலுமணிக்கு சாப்பிட்டுட்டோம் ஆ இப்ப வந்து அது இருந்தத வந்து மதியம் வந்து என் பசங்களுக்கு குடுத்துட்டோம் அதனால இன்னைக்கு மதியம் எதுவும் சமையல் பண்ணல ஓகே ஓகே தோழி அப்புறம்
சமையல குழந்தைங்களுக்கு எந்த விதமான சமையல்லாம் புடிக்கும் நீங்க நினைக்கிறீங்க எந்த விதமா குழ குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்குறீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க
ஆ என் பசங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து பூரி ரொம்ப புடிக்கும் அவங்களுக்கு ஆனா பூரி வந்து அவங்க வந்து குருமா வச்சு சாப்பிட மாட்டங்க இந்த டீ இருக்குல்ல டீ வந்து ஆமாமா டீ வச்சு பூரி குடுத்தோம்னா அவங்க சாப்ட்றுவாங்க மத்தபடி வந்து தோசை இட்லி எல்லாமே சாப்பிடுவாங்க
ம்
ஆ ஸ்பெஷலா அவங்களுக்குன்னட்டு சொல்லி நான் எதுவும் ரெடி பண்றது இல்ல ஏன்னா வந்து நாங்க சாப்படுறதே அவங்க சாப்பிடுறதுனால ஸ்பெஷலா அவங்களுக்கு எதுவும் ரெடி பண்ண மாட்டேன் மத்தபடி இந்த மதியம் வந்து எக்கு எக்கு ஏதாச்சும் நம்ம வந்து வெஜ் சமையல் பண்ணோம்னா முட்டை அவங்களுக்கு கொடுப்பேன் முட்டை அவுச்சு முட்டை ஆமாமா பொச்ச அந்த மாதிரி கொடுப்பேன் ஃபிஷ் வந்து மேக்சிமம் எங்க வீட்டுல வந்து ஃபிஷ் அதிகமா இருக்கும் என் பசங்க வந்து ஃபிஷ் அதிகமா சாப்படுறதுனால ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபிஷ் வாங்குவாங்க இந்த கட்லா கட்லா மீன்ல்லாம் கேளிவிப்பட்டட்டுருக்கீங்களா
இல்லையே தோழி
ஆ கட்லா ச செல்ல மீன் அப்படிம்பாங்க சாலை மீன் அப்படிம்பாங்க அ கடல் மீன்ல வந்து மத்தி அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு நல்லது மத்தி மீன்லாம் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் சோ அது அடிக்கடி வந்து மீன் வந்து அடிக்க டி எடுப்பாங்க அது வந்து நைட்டுக்குனாலு நம்ம ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம் மதியம ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம் ஒரு ரசம் வச்சு ஃப்ரை பண்ணி கொடுக்க தாலே போதும் அவங்களோட‌இது முடிஞ்சிருச்சு மத்தபடி அவங்க வெஜ் எங்க சாப்பிட்றாங்க கூட்டு எதுவுமே சாப்பிடடறது இல்ல அப்டித்தா போய்கிட்ருக்கு ம் அப்படிதான போய்கிட்டுருக்கு இனிமே வந்து நாளைக்கு வந்து பக்ரிதா இனிமே வந்து ஒரு ஒன் வீக்குக்கு மேக்சிமம் வந் கறி இருக்கு வீட்ல ஸ்டாக்கா ரிலேட்டிவ்ஸ்லருந்து எல்லா வீட்லிந் தருவாங்கல்ல அது அப்டியே வச்சிருந்து ஆமா சில பேர் வந்து உப்புக்கண்ட மாதிரி போட்டு காய வெப்பாங்க சில பேர் வந்து அதை அப்டே ஃப்ரிட்ஜில ஸாடோர் பண்ணி அப்பப்ப எடுத்து காய்ச்சறது சமையல் பண்றது சோ ஒன் வீக்ல வந்து எப்டியு ஒன்னு கறிதா இன்னு ஒன் வீக்குக்கு
ம் ஓகே ஓகே அந்த கறி கி தோ காம்பினேஷனுக்கு என்னென்ன பண்ணுவி இப்ப கொழம்பெலா வெச்சீங்க அப்படினா அதுக்கு ரெசிபி என்ன பண்ணுவீங்க தொட்டுக்களுக்கு
அ அடுத்து அடுத்த கால்ல இணைவோமா
ஆ அடுத்த கால்ல இணைவோ தோழி நன்றி தோழி கட் பண்ணிக்கோங்க தோழி
ஆ ஓகே